ஹலோ
ம் கேக்குதாடா
ஆ கேக்குது
தீப்பெட்டி எனக் கரெட்டா கேக்க மாட்டீக்கிதுடா
இப்ப கேக்குதா
இப்ப ரொம்போ ஸ்லோவா வாய்ஸ் கம்மியா கேக்குது
ஆ இதுதா ப்ரெச்சனையே
ஏய் இதுக்கு ஸ்பீக்கர் ஆப்ஷன்லா இல்லையடா இதுல
ஆஹா
சந்தோஷோ ஒன்னுமே கேக்க மாட்டீங்கிது அப்றோன்டா எ என்ன பிளான் செமஸ்டர் எக்ஸாம் எழுதபோறோ
உனக்கு எதோ இது கெடச்சுதாடா ஃபஸ்ட்டு அ ஐ ஓ டிக்கு கொ ஓ கொஷ்டின் பவ
இல்ல இல்ல எதுவு கெடைக்ல அது என்ன எக்ஸாம் ஃபஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு மண்டே என்ன எக்ஸாம் வருது எம் எல் டியா இல்ல ஐ ஓடியா
ஐ யோ டிடா அடப்பாவி
ஐ ஓ டியா நா அது கூட இன்னு பண்ல அ அது இன்னு ப படிக்கவே இல்லப்பா ம் ஸ்டார்ட் பண்ணு கடசி மூன் நாள தா உக்காந்து படிப்பே
யார்ரா ஸ்டார்ட் பண்ண
அப்றோ ட்ரிப் ஏதாவுதுக்கு ஐடியா
ஆஹூம் எங்கடா இல்லடா
எக்ஸாம் முடிச்ட்டு அ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ட்ரிப் போற அது மாரி எந்த ஐடியா இல்லயா
ஒரு பிளானு இல்ல
வெரி நைஸ் இந்த ஒர்க்கலா ட்ரிப்பு வால்பாறை என்ன பையா என்ஜாய் பண்ண தெரியாம இருக்க
என்ன நீ போறியா
இல்ல இல்ல சும்மா கேக்குற அய்யோ அய்யோ ராமா ராமா
கடுப்பா இருக்கடா
ஆ நெக்ஸ்ட்டு என்ன மூவிஸ் வருது மார்வேல்ஸ்ல மார்வல்ஸ்ல ம் எம் சி யுல்ல வந்துஸ் டூம்ஸ்டே
டூம்ஸ்டே டூம்ஸ்டே ப்ரான்யூடே
அதுதா ஸ்பைட்ரு மேன்ல வருது மே மாசோ என்மோ இது ஸ்பைட்ருமேன் பிலன் நியூடே
ஃபை ஒன் படத்துக்கு நா எப்டியு போயிருவே
ஆஹா நா ஸ்பைட்ருமேன் ஓகே ஓகே ஸ்பைட்ருமேன் ஃபேனா
ஆ நல்லா தான்டா இருக்கு ஸ்பைட்ருமேன் படோ எல்லாமே
ம்ஹூ எப்டி எழுதுனே ஃபஸ்ட்டு ரெண்டு எக்ஸாமு ஆ ஃபார்மல் லாங்குவேஜ்ஜஸ் சாப்டம்பேட்ட தேடி அண்டு
ஃபட் நல்லாவே எழுதல போ ரொம்ப நல்லா எழுதுனா மேபி பாஸ் ஆலா மேபி ஃபெயில் ஆகலா
ம் ஹூ நா ஏதோ எழுதிவுட்டு வந்திருக்கே ம் பாஸ் ஆவே மார்க் தா வராது பாஸ் ஆயிருவே மார்க் வராது எனக்கு
ஏய் எனக்கு வராதுடா ஜஸ்ட் பாஸ் மேபி ஆவே கஷ்டோந்தா
ஆ
ம் கொஸ்டின்லா ரொம்ப கோளாறா இருந்ச்சு
ஆஆ ஏ ப்ரோ நீ லைசன்ஸ் வச்சிருக்கியாடா நீயு
ஆ நா வச்சுருக்கேனே
ஆ வண்டி லைசன்ஸ் கார் லைசன்ஸ்
ஆ
ஓ ஓகே ஓகே சூப்பர்ரா ஏன்ட்டலா இல்லவே இல்ல எடுக்கணு
எப்படா எடுப்ப
எடுக்கணுண்டா இந்த இது இப்பதா எல் எல் ஆர் போட்ருக்கே நா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போட்ருக்கே எடுக்கணு
ஆ இது கார் ஓட்ட தெரியுமா கார் ஓட்ட தெரியுமா
நோப் வீட்ல காரு இல்ல
அடே அப்பறோ எதுக்குடா எல் எல் ஆர் போட்ருக்க
டேய் வண்டிரா டூ வீலர்ரா
டூ வீலருக்கு மட்டுமா ஓகே ஓகே
ஆ பாப்போ இது ஃபர்ஸ்ட் இந்த டூ வீலருக்கு ஒழுக்கமா எடுத்து ஒட்டீட்டு
டெஸ்டுக்கு எது அப்ளே பண்ணிருக்கியா
என்ன என்ன டெஸ்டு
ஏய் லைசன்ஸ் டெஸ்ட்ரா லைசன்ஸ்கு தா
எல் எல் ஆர் வந்துருச்சிடா ஏன்ட்ட
எல் எல் ஆர் செரிடா இது டெஸ்ட்டுக்கு அப்ளே பண்ட்டியான்னு கேக்குறே
டேய் எல் எல் ஆர் ஆ ஒரு மா எல் எல் ஆர் வந்து ஒரு மாசத்துக்கு அப்பறந்தா நம்ம டெஸ்ட் அப்ளே பண்ண முடியு
ஆமா ஆமா ஆமா கரெக்ட்தா
ம் அப்பறோ வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு ஏதாது போறியாடா நெக்ஸ்ட் மந்த்து
அது பெய்ட் இன்டர்ன்ஷிப் தா
சேரி அந்தா அதா அவே சொல்லிருக்கானே டியூட்ரு
ஏய் அத நா எப்பவோ பண்ட்டேடா அத
ஓ நீ போயிருக்கியா பெய்டு இன்டர்ன்ஷிப்
இல்ல இல்ல அதாவது மேக்கு மே தா ஸ்டார்ட் ஆவுது
ம் எவ்ளோ கட்ன
இந்த பே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கே தௌசண்ட்
ம் ம் அப்ப எண்டு திருச்சில ஏதோ ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு ஆகுறனே சாப்ட்வேர் இன்ஜினியரிங் இன்டர்ன்
இது இல்லடா இது வந்து ஐ ஐ டீம்க்கு கீ லெவல் இது
ம் ம் ம் நா வந்து வந்து ஜனவரி இது பொங்கல் லீவுல போயிருந்தே நானு கிரித்திக்கு
ஆ
அவுங்க அப்பா மூலமா
எங்க இன்டர்ன்ஷிப் என்னன்னா இது அந்த ஏதோ ஆ கோர்ஸ் சொல்லி தருவாங்களாமா நா வெப் டெவலப்மெண்ட் எடுத்துருக்கே
ஓகே ஓகே
சொல்லி தருவாங்களாமா அது அத அத வச்சி நம்ம இது ஒரு சிங்கிள் டா அதாவது எனக்கு மட்டு ஒரு டாஸ்க்கா குடுப்பாங்களாமா அதுக்கப்பறோ அந்த டாஸ்க்க வந்து நா ஒன் வீக்ல முடிக்கணுமாமா அதுக்கப்பறோ ஒரு குரூப் டாஸ்க் தருவாங்களாமா அது ரொம்ப பெருசு இருக்கனால அத அது குரூப் டாஸ்க்கா தந்துருவாங்க அது வந்து ஃபோர் வீக்ஸ் டைம் இருக்குமாமா
ம் பெய்டு இன்டர்ன்ஷிப் வொர்த்தா என்னா காலேஜ்க்கு எல்லா
ம் அது ரெக்கமெண்டேஷன்ல கெடைக்குன் சொல்றாங்க அதனால சேரின்னு போறே
ம் ம் ம் ம் அந்த நமக்குலா நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் செல் பிளேஸ்மெண்ட்ஸ் வருமா என்ன
பிரியா என்ன பிலிம்ஸ் பிலிம்ஸ்
இல்ல இல்ல சிக்ஸ்த்து சிக்ஸ்த் சம்ல வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லா வரு செவன்த் செம்முல இருந்து தா கொஞ்சோ பெரிய பெரிய கம்பெனிஸ் வரு
ம் ஆமா
சிக்ஸ்த் ஸ்டார்ட் அப்ஸ்சு சின்ன சின்ன கம்பெனிஸ் வரு
நா லாஸ்ட்டா ஃபைனல் இயர் இருக்கு இது பாத்துட்டே ஃபைனல் இயருக்கு நா இன்டர்ன்ஷிப் பாத்துட்டே
புரில. பைனல் இயருக்கு
இன்டர்ன்ஷிப் பாத்துட்டுடே
ஏ எங்கடா
கோட்ரா
கோல்றானா அது கம்பெனியா
கோட்ரானு ஒரு கம்பெனி இருக்குடா நல்ல கம்பெனி தா நறைய அங்க எப்டின்னா
டேய் எங்க அப்பாக்கு தெரிஞ்ச அதாது எங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட கம்பெனி தா அது
ஓ ஓகே ஓகே ஓகே ம்
ஆ அந்த கம்பெனி இது ப்ளேஸ்மெண்ட்ஸ்கு வரும்டா குவாட்ரா
ம் ம் எப்டியோ யாரோ முலமா போய்
ஹாரி கார்த்திக் இருக்கான்ல
ஆமா பேர் யூஸ் பண்ண கூடாதுடா
இல்ல நா எயா பேராடா யூஸ் பண்ணே
ம் ம்
ஆ அவுங்களு கசின் பே ஆ கசின் அண்ணா வந்து அங்கதா சேந்திருக்காங்க அதாது ப்ளேஸ்சாகி இருக்காங்க
ஓ ஹரிடோ அண்ணா வா
கசின் அண்ணா
ம் ம் ஓகே ஓகே கோயம்புத்தூர் பேஸ்டா இல்ல எம் என் சி யா அது
கோயம்பத்தூர் பேஸ்டு தான்
ஓ ஓகே ஓகே ஆ அப்றோ இந்த பர்த்டே என்னடா பிளான் உனக்கு இந்த பர்த்டேக்கு என்ன ப்ளான்
இங்க ஒரு பிளானு இல்லடா
என்ன பையா இப்டி சொல்ற அப்போ நம்மளுக்கு வந்து காலேஜ் தெறக்கும் போது மே ஃபுல்லா லீவ் உட்றுவாங்க
ஜீன் தான்டா ஜீன் தா தெறப்பாங்க
ம் உட்றாங்க எங்கதா போய் இன்டர்ன்ஷிப் தேட்றதுன்னு தெர்ல
ம் இந்த மேல இன்டர்ன்ஷிப் தேடி ஆஃப்லைன் மாட்ணும்னா பாத்துக்கோ வெயிலில் தா சுத்தணு
ம் ம்
அப்டிதா நான் ஆன்லைன்லயே எனக்கு கடச்சிடுச்சி
அப்பறோ லீட் கோட்ல கோட்ல போட்றியா என்ன லீட் கோட்ல
தொட்றதே இல்ல
நா வந்து உருப்படியா போன வருஷோ போட்டிருந்தே அப்புறம் பெரிய கேப்
லேட் கூடலா அவ்ளோ யூசே இல்லடா
ஏ யூஸ் இல்லங்ராண்டே அட்லீஸ்ட்ஒரு த்ரி ஹன்ட்ரட் ப்ராப்ம்ஸ் கூட போட்ருந்தா யூஸான்ட பேச்வேண்டா இப்போ
ஏ அது எப்டி யோசனா ஒரே கான்ஸப்ட்ரா ஒரே கான்செப்ட் தா திரும்பி திரும்பி ரிப்பீட் ஆகு ஆனா வேற
நீ ஸ்ட்ராங் ப்ரோகராமிங் கோடுல ஸ்ட்ராங்கா இருக்கனுல நீ
கரெக்ட் தா ஒரே மாரி கொஸ்டின்ஸ் தான்டா போயிருக்கு ஆனா எப்ப கான்செப்ட் என்னமோ ஒன்னு தா ஆனா அதே கான்செப்ட்ட வேற இது வேற மாரி யூஸ் பண்ணணு அதுதா லீட் கோட்
நம்ம ரியல் வேல்ல யூஸ் பண்ற மார்ருக்கு நா வந்து அறுபது எழுபது போட்ருப்பே அதுக்கப்புற தா ஐ மீன் நா போன செகேண்ட்ஸ் ஃபஸ்ட் இயர் அதாவது செகண்ட் த செம்மே எக்ஸாம்ஸ் லீவ்ல கண்டினுயஸா ஒரு நாளைக்கு மூன்லந்து நாலு ப்ராளம்ஸ் போட்ருந்தே
உ
அப்புற வந்து ஒரு விட்டுட்டே ரெண்டு மாசோ கரெக்டா போட்டே ரெண்டு மாசத்துல ஒரு அறுபது எழுபது முடிச்சே அதுக்கப்புறோ ஆ தொடவே இல்ல உட்டுட்டே அப்புற இந்த லீவுல தா பண்ண ஆரம்பிக்கணு அட்லீஸ்ட் ஒரு ப்ளேஸ்மென்டுக்கு முன்னாடி ஒரு த்ரீ ஹன்ரட் ப்ராப்ளம்ஸ முடிக்கனு
உ உ
உ அப்புற நல்லா ஃப்ளுவென்ட்டா கம்யூனிகேஷஸ் கம்யனிகேஷன் ஸ்கில்கலு ஸ்கில்ஸையு இம்ப்ரூவ் பண்ணணு
இந்த செம் பயமா இருக்கு அரியர் விழுந்துருமோனு
இந்த செம்லாவிட வாய்ப்பில்ல ஈசி சப்ஜெக்ட்ஸ்லா பாஸ் பன்னி விட்ருவாங்கதா பேப்பர் நம்ம காலேஜ் குள்ள எடுத்துருக்காங்களாமா வெளியனு எடுக்கலயாமா
உ
நம்ம கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம காலேஜ் குள்ள தா எடுத்துக்காங்களா வெளியந்து வரல சோ மாக்சிமம் ஆகமாட்டாங்க செம்மு
என பிளாட்ல மட்டு பாஸ் ஆனா போது இந்த மாசல்லா எப்டியோ அவ பாஸ் ஆய்டுவே சைபர் கன்ஃபர்ம் ஏ வந்துரும்னு நனைக்கிறே
உ உ
ஏ ஏ ப்ளஸுனு வந்துரு நல்லா எழுதிருக்கே
இப்ப கரன்ட் சி ஜி பி எவ்ளோ வச்சிருக்கே தேர்டு செம்மோட சி ஜி பி
செவன் பாயண்ட்ஃபை செவன்தா
எனக்கே செவன் பாயிண்ட் நைன் இம்ப்ரூவ் பண்ணோ உ
இம்ப்ருலா ஆகாதுடா இம்ப்ருஆனதா நீ நயன் எடுக்கணும்ண்டா நயன் மாரி எடுத்தா தா இம்ப்ரூவ ஆவு இல்லனா வே
வாய்ப்பேல்ல தா முடிஞ்ச அளவுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு எய்ட்டுக்கு முரயாது கொண்டு போணு
இல்லன்னா நீ அதுக்கு மேல கொஞ்ச கொஞ்ச எடுத்தா ஒரு சின்ன கொஞ்ச கொஞ்சமா ஒரு ஒரு பாயிண்ட்ட ஏரு அவ்வளதா
உ உ
ஆனா அதுக்குள்ள பைனல் இயரே முடிஞ்சு போயிரு
அவ்ளதா செகண்ட் இயர் முடிஞ்ச்சி இன்னு பத்து நாள்ல பத்து நாளா ஒரு ஒன் வீக்ல முடிஞ்சிரு
ஏ சேரி நா கட் பண்றே இது வேல இருக்கு
ஏ சூப்பரா முடிஞ்சாடா பத்து நிம்ஷோ
நீ இதெல்லா சொல்லக்கூடாது
ம் செரிக்கா இன்னு இன்னு டைம் கால் பண்றே முடிச்சுடலாக்கா இன்னொரு தடவ ஆ
ஓகே பாய்